ஹலோ ஹாய் ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
எப்டி ப்ரோ இருக்கீங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்ட ப்ரோ சாப்ட்ட ப்ரோ எப்டி போது வாழ்க்கைலா
ஆ நல்லா போய்க்கிட்ருக்கு ப்ரோ உங்களுக்கு எப்டி போயிக்கிட்ருக்கு லைஃபு
போகுது போற போக்குல அது பா அது வா அதுவா அது எத நோக்கி போதோ அது பாட்டுக்கு போயிட் ட்ருக்கு நம்மளு பயணிச்சி போய்டே இருக்குறோ
அப்டியா சேர் சேரி ப்ரோ எந்தூர் ப்ரோ நீங்க
சேரியா நான் திண்டுக்கல் ஏரியா ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ எப்டி இருக்கு திண்டுக்கல்லா திண்டுக்கல்ல தா நெறைய சாப்பாட்லா ஃபேமஸ்ஸு
ஆமா ஆமா பிரியாணி பிரியாணிய பத்தி சொல்லனு திண்டுக்கல்னா பிரியாணி ஃபேமஸு எப்பையுமே ஃப்ரூட்டு ஃபேமஸு பிரியாணின் பாத்தீங்கனா இப்பச் செ சென்னை ஏரியால பாத் தீங்கனா ஒரு பாசுமதி ரைஸ் இருக்கு இந்த திண்டுக்கல் பாத்தீங்கனா ஃபுல்லாவே சீரகச சம்பாதா ப்ரோ அங்க கம்பேர் பண் ணும்போது இங்க ஸ்பைசஸ் மசாலாலா கூட இருக்கு அங்க ஒரு ஒரு மாரி பிளைனா இருக் கு கொஞ்ச இங்க பாத்தீங்கனா அந்த பட்ட கிராம்புனா சொல்லுவாங்கள அந்த ஸ்பைசஸ் நெறையா போட்டு அந்த கலரே பாத் தீங்கனா ஒரு மாரி பிரௌனிஷா இருக்கு
ஓ சேர் சேரி ஆனா இங்கயு சீரக சம்பாவு கெடைக்கு பாஸ்மதியு கெடைக்
எ ஆ கெடைக்கு ஆ ஆமா ஆனா இங்க வந்து நெறைய ர கெடைக்கிறது வந்து சீரகசம்பா ப்ரோ
ஓ சீரகசம்பாதே ஆ ஓகே ஓகே ஆமா சென்னைல இருக்கவ்ங்ளுக் குலா வந்து எல்லா பாஸ்மதி இங்கிட்டு திண்டுக்கல்லு நம்ம ஊரு மதுர மதுரைலயு அதே மாரிஸ்
ஆ அது மாரி சீரகசம்பாதா வேணும்பாங்க ஏனா கொஞ்ச காரசாரமா நம்ம சாப்ட்டு பழகுன ஆளுங்கள்ல அங்க உள்ளவங்கலா கொஞ்ச பிளைனா இருக்கு அந்த சீரகசம்பா அந்த இது பாத்தீங்கனா பாசுமதி பாத்தீங்கனா கொஞ்ச பிளைனா எல்லாரு யூஸ் ஸா இருக்கு கொஞ்ச அந்த அளவுக்கு ஸ்பைசஸ் நெறைய இருக்காது ஆனா இது நல்லா காரசாரமா சாப்டும்போது அந்த மாரி இருக்கு மதுரை நாலே நம்ம பக்க புரோட்டா புரோட்டா ஃபேமஸ்ஸே ப்ரோ
ஆமா ப்ரோ நம்ம ஊர்லலா பொரட்டா பாத்தீனா எங்க போனாலு ஏய் மொத்த மூணு சு சால்னா எத்தன நாலு
நாலு சால்னா குருமா அதா அதா அதா அதா பிச்சு போட்டு சாப்ட்டா அந்த நா புரோட் ட்டா வகைலே அத்தன வகைகள் இருக்கு
ஆமாம்மா எந்த கடைலயு ஒரு சால்னாவோட முடியவே முடியாது எங்
முடியாது ஆமாம்மா ப்ரோ ஒரு ரெண்டு மூணு சால்னா ஃபஸ்ட்டு ஒரு சால்னா ஊத்தி கடசில அதுக்கு மேல கொஞ்ச கார சால்னா வந்து கடசியா கெட் டியா அந்த கிரேவி சால்னா ஊத்தி மூணயு அத அப்டி சாப்டும்போது நம்ம ஊரு சாப்பாடு சாப்பாடு தா ப்ரோ
ஆமாம்மா அது அந்த கார சாரமா சாப்புட்றதுக்கு து நல்ல இதா இருக்கு அது இப்ப ம ரயின் சீசன்லலா மழ காலத்துலலா சாப்ட்டம்னா அப்டியே ஒன்னு கூடவந்து ரெண்டு பொறட்டா அந்த மாரி சேத்து போகு அந்த மாரி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ
ம் அத் ஒன்னு
அதா அதா அதா அதா அதா ஆ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ இப்போ நம்ம போயி புரோட்டா சாப்ட்டா ஒரு புரோட்டாவ நிப்பாற்றது கெடையாது ஒரு கலக்கி இல்ல ஒரு ஆம்லேட்டு ஒரு ஆஃப்பாயில அதோட சாப்ட்டு பில்
ஆ குடிச்சில ஆமா குடிச்ச அது அதப்போய் பொர்ட்டா சாப்ட்டதுக்கானிருச்சு ஆமா அப்பதா பொரட்டா சாப்டதுக்கான திருப்திருக்குல அனா சேட்டிஸ்ஃபைட் ட்ருக்காது அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கண்டிப்பா அந்தச்
ஆ மதுரப் பக்கோ ஜூஸ்லாஞ் ஜீகர்தன்டாலா ஆ ஆமா கண்டிப்பா இப்ப புரோட்டாவா தோச் சு எது சாப்டாலு ஆம்லெட்டோ கலக்கிகிலையெலா எறங்காதே ப்ரோ அது அத சேத்து அடிக்கும் போதா ஒரு மன நிம்மதி கெடைக்கிது நல்லா சாப்ட ஒரு ஃபீல் வரு
னிய மாரி கெடைக்கா ஆம்மா அது ஒரே டைம்லியே அந்த ரெண்டு மூன் கொழப்பி ஊத்தி ஒரே பொரட்டால அத பிச்சு போட்டு
ஆடிச்சு அப்டியே பிச்சு போட்டு சாப்ட்டா அதுதா அதுதா அப்றோ மதுர பக்கம் பாத்தா ஜீகர்தண்டதா ஃபேமஸ்சே ப்ரோ அதா அங்க மொத மொத ஆரம்பிச்ச கடயெலா அங்க போய் குடிச்சிருக்கீங்களா அங்க அங்க நா ஒரே ஒரு தடவ போய் குடிச்சிருக்கே அந்த ஸ்டார்ட் பண்ண கடைன் சொல்லி ஒரு அந்த நம்ம அது எந்
அந்த போத்திஸ்சே ஐ கே மா சைடு அந்த வெளக்குத் துந்தோ விளக்குத் தூணுன் சொல்லி சொல்ற கடப் பக்கத்துல ப்ரோ ம் ம் அதுவு அங்க நல்ல தரமாவு இருக்கு விளக்குத்தூண ஏரியால பாத்திங்கனா நல்லா நல்லாவு இருக்கு நல்ல தரமாவு இருக்கு